ஹலோ எப்டி இருக்கீங்க என்ன பண்றீங்க
நா நல்லா இருக்கேங்க நீங்க என்ன பண்றீங்க
நான் வந்து சாப்ட்டுட்டு இருக்க
ஓகே ஓகே நா இப்பதா ம் நா இப்பதா அப்டி வெளில ஒரு வாக்கிங் மாரி போயிட்டு புட்ட்ரக்ல கொஞ்சோ அந்த சைட்ல ரோட் சைட்ல ஃபுட்ட்ரக் மாரி போட்டு சேல் பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒரு மில்லட் இப்போ சாப்ட்டு வந்த
சேரி சேரி ஃபுட்ட்ரக் ல விக்கறதெல்லா ஹெல்த்தியா
ஆ ஆமாங்க ஹெல்த்திதா அந்த ஃபுட்ட்ரக்ல விக்கிற அந்த ஃபுட்ஸ் எல்லாமே அவுங்க ஹோம் மேடா விச் மீன்ஸ் இப் அப்டினா இந்த கிளவுட் கிச்சன் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது ஹலோ கேக்குதுங்ளா ஹலோ கேக்குதுங்ளா
வாட்
அ அந்த ஃபுட்ட்ரக்ல மோஸ்ட்லி இந்த கிளவுட் கிச் ஹலோ ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா அ கேக்குது சொல்லுங்க
அந்த ஃபுட்ட்ரக்ல ஃபுட்ஸெல்லா ஹலோ
சொல்லுங்க
அ அந்த ஃபுட்ட்ரக் ல மோஸ்ட்லி ஃபுட்ஸ்ஸெல்லா எப்டி மேக் பண்ணுவாங்க அப்டினா கிளவுட் கிச்சன் அ அந்த முறையில தா மேக் பண்ணுவாங்க கிளவுட் கிச்சன் அப்டின்னாலே அந்த ஃபுட்ஸ் எல்லா அவுங்க வீட்ல அரைக்கிற மசாலாஸ் லேர்ந்து அந்த வீட்ல மேக் பண்ற அந்த திங்ஸ வச்சு தான அவுங்க மோஸ்ட்லி அத ரெடி பண்ணுவாங்க
ஆமா ஆமா
சோ அதுனா அங்க கொஞ்சோ நல்லா ஹெல்த்தியாதாருக்கு அங்க எல்லாமே இந்த தானிய வகைகள் ஆட் பண்ணிதா அங்க அவுங் ஃபுட் ச மேக் பண்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எப்புடி சொல்லானா மில்லட் தோச மில்லட் இட்லி மில்லட் பொங் கள் அப்புடின்ற மாரி அ நெறைய வெரைட்டிஸ் அவுங்க மேக் பண்றாங்க செய்யுறாங்க
சாம அதெல்லா அவுங்க யூஸ் பண்ணுவாங்கன் நா நெனைக்கிற அப்புடிதானங்க
ஆ ஆமா மில்லட்னாலே அது எல்லாமே ஆட் ஆயிருதுல தினை வரகு சாமை அப்றோ குதிரைவாளி அரிசி இந்த இதெல்லாமே ஆட் படிப்பாங்க
சேரி சேரி இட்லி தோச‌ அப்றோ இடியா இடியாப்போ எல்லா விக்குறாங்களா அங்க
அ இடியாப்போ அப்றோ இந்த புட்டு ஸ்டீம் ஃபுட்ஸ் எல்லாமே அவுங்க விக்கிறாங்க இந்த இடியாப்பம் புட்டு அப்றோ ராகி ஃப்ளோர வச்சு புட்டு ரெடி பண்ணி விக்கிறாங்க அது அவுங்க கடையில ரொம்ப ஃபேமஸ்
சேரி சேரிங்க ஃபுட் ட்ரக்ல சேல் ஆயிட்ருக்கா
அது அவுங்க ரொம்ப பாரம்பரியமா சமைக்கிறனால ரொம்ப வயசானவங்க அப்பறோ ஒரு மாரி டயட் ஃபாலோ பண்றவுங் டயட் ஃபாலோ பண்றவுங்க ஆஹ் டயட் ஃபாலோ பண்றவுங்க எல்லாருமே அந்த புட் ட்ரக்ல மோஸ்ட்லி சாப்புடுறாங்க என்ன காரணம் அப்டினா அவுங்க எந்த ஒரு கெமிக்கல்ஸ்மே யூஸ் பண்ணாம செய்யுறனால அவுங்க வந்துட்டு அவுங்களுக்கு அது நல்ல ஈஸியாவும் சேல் ஆயிடு து அண்ட் எல்லாரும் மக்கள் ரொம்ப ஆத்மா விரும்பி சாப்புட் டுறாங்க ஸோ நார்மலா நம்ம ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்டோம் அப்டினா அங்க ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி ஃபுட் மேக் பண்ணி அவுங்க நார்மலா சமைக்கிற ஃப்ரைட் ரைஸ்ல இருந்து அதெல்லா இப்ப சாப்பிட்டா பார் எக்ஸாம்பில்க்கு ஏகப்பட்ட இந்த டிசீஸ் எல்லா நம்ப பாடி பேஸ் பண்ணுதில்ல இப்ப அந்த இன்ஃப்ளுயன்சஸ் எதுமே இல்லாம அவுங்க அந்த ஃபுட்ட பேக் பண்றதுனால மக்கள் அண்ட் மக்கள் வந்து அத ரொம்ப விரும்பி சாப்புடுறாங்க
ஆமா ஆமா என் ஃப்ரெண்டு கூட சொன்னாங்க ஓகே ஓகே இது மாதிரி எ எங்க ஊர்லயும் போட்டிருக்காங்க ஆனா அங்க வந்து பிரியாணி புலாவ்லா செஞ்சு தராங்க அப்புடின்னு சொன்னாங்க அதெல்லாம் ரொம்ப ஹெல்தியா இருக்கா நல்லா இருக்கான் எந்த ஒரு ஃபுட் பாய்சனுமே ஆகாம நல்லா இருக்கு க்குதா எந்த ஒரு அஜினோ மோட்டோல்லா யூஸ் பண்ணாத வெஜிடபிள்ஸ் பாஸ்மதி ரைஸ் ரொம்ப குவாலிட்டியான ஆயில் ஸ்பைசஸ் எல்லா போட்டு செஞ்சு தாராங்களாம்
ஓ எனக்கு தெரிஞ்சு இப்ப புட்ரக்ல வந்து பிரியாணி புலாவ் நா இப்ப நீங்க சொல்லி கேள்விப்ப டுறேன் இந்த ஃபுட் ட்ரக்ல எப்புடி அப்படின்னா அவுங்க பாரம்பரியமா சமைக்கிறாங்க எப்புடின்னா அந்த ராகி அட கம்பு அட கேழ்வரகு அட அப்றோ கம்பு கூழு ராகி கூழு இந்த மாரி பாரம்பரியமா சமைக்குறாங்க
சேரி சேரிங்க அப்றோ எங்க
ஆஹ் சொல்லுங்க
எங்க ஃபிரெண்டு சொன்னதுல வந்து லெமன் ரைஸ்சு கூட தென அரிசியில வச்சு செய்யுறாங்க ஆமா புளி சாப்பாட்ட வந்து சாம அரி சியில வச்சு செய்யுறாங்களா ரொம்ப டேஸ்டா இருக்கா உப்பு காரம் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கா சாப்ட்டுறதுக்கு அவுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து டெய்லியும் ஃபுட் ட்ரக் போலா ஃபுட் ட்ரக்கு போலாம்னு சொல்லிட்டே இருக்காங்களா
ஓ அப்புடிங்களா
ஆமா ஆமா உங்க ஏரியால இருக்க ஃபுட் ட்ரக் எப்டி இந்த மாரி ரைஸ் எல்லா விக் குறாங்களா
இல்ல இங்க அந்த மாரி ரைஸ்லாம் மோஸ்ட்லி சேல் பண்ண மாட்டிகிறாங்க ஆனா ஒரு சில ஃபுட் ட்ரக்லா இருக்கு அதுல பாத்திருக்க அந்த பிரியாணி நீங்க சொன்ன மாரி பிரியாணி புலாவு அப்றோ அந்த நான்வெஜ் எல்லா கூட சில ஃபுட் ஃபுட்ரக்கில விக்கிறாங்க நா பாத்துருக்கேன்
சேரி சேரி இந்த ஃபுட் ட்ரக் இருக்குறதும் ரொம்ப நல்லதுதான் அவுங்க நினைச்ச இடத்து இது நினைச்ச ஊர்ல போய் பிசினஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஒரு ஸ்பைசஸும் அங்கயே வாங்கிக்கலாம் ரெண்டு மூணு பேரு ஆளுக்கு ஆள் வேலைக்கு வச்சு கூட ஹலோ கேக்குதுங்களா கேக்குதுங்களா
ஆஹ் பேசுங்க கேக்குது
ஆஹ் ரெண்டு மூணு பேர் வேலைக்கு வச்சு கூட சம் சமாளிச்சுக்கலாம்
உம் க்ரெக்ட் க்ரெக்ட்டு அங்க இருக்கிற ஃபுட் ட்ரக் எப்படி ஆக்சுவலா அதேமாரி ஹோட்டல் செட்டப் மாதிரி இந்த கீழ பெஞ்சு டேபிள்ளாம் போட்டு அந்த மாரி அவுங்க சேல் பண்ற றாங்க அப்டியல்ல நார்மலா கீழே ஒரு நார்மல் சேர் மாதிரி போட்டு ஆஹ் மக்களுக்கு சர்வ் பண்றாங்க பீப்புல்ஸ்க்கு சர்வ் பண்றாங்களா
எப்டின்னா வந்து இங்க ஒரு ட்ரக் ஃபுட் டரக் ஃபுட் ட்ரக் மாதிரி ரெடி பண்ணிக்க கிட்டாங்க ஒரு வண்டிய அது வந்து க்ளோஸ் ஓபன் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் சைட்ல இருக்கிற அந்த பேனல்ல வந்து அப்புறம் சேர் எல்லாம் வெளியதான் போட்டுருக்காங்க எதுவு பந்தல்லா இல்ல அவுட் சைடு அவுட் சைடு ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி ஃபுட் ட்ரக் விக்குறாங்க சிரிச்சாங்க
ஓ
இப்ப இந்த ஃபுட் ட்ரக் வந்தனால எல்லா ஹெழ்திங்கிறது ஹெழ்தியா இருக்கிறதுனால ப த்துல இருக்க பிசினஸ் எல்லா கொஞ்சோ டல்லா டல்லா போகுது இவுங்க வந்து ரொம்ப செக்யூரா கைக்கு க்ளவுஸ் போட்டுகிட்டு ஹேர்க்கு போட்டுகிட்டு முடி விலாத மாதிரி ரொம்ப வந்து குவாலிட்டியா வந்து செய்யறாங்க ரொம்ப வந்து நீட்டா வெச்சிருக்காங்க எடத்த
ம்
அப்றோ வந்து சாப்பாடெல்லா வந்து செஞ்சு எடுத்துட்டு வந்து இங்க ப்ரிப்பேர் பண்ணி தராங்க அப்றோ தோச, இட்லி, பொங்கல் எல்லா வ டி ரெடி பண்ணி தராங்க கர அப்பைக்கு அப்பவே ரொம்ப ஸ்டோர் பண்ணி வெச்சு ஃப்ரீ ஜ்ல வெச்செல்லா வெச்சி தரதில்ல ரொம்ப வந்து ஹை சீரியஸாஇருக்காங்க
ம்
வெஜிடெபிள்ஸ் எல்லா வந்து பழச எல்லா யூஸ் பண்ண மாட்டாங்க டெய்லி ஃப்ரெஷ்ஷா மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி வெஜிடபிள்ஸ் கட் பண்றதுக்கு கூட கிளவுஸ் எல்லா போட்டு ரொம்ப நீட்டா ப்யூர் வாட்டர்லதா கழுவி சமைக்கிறாங்க வே நம்ம நீங்க ஃபுட் ட்ரக் எப்டினா வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபுட் ட்ரக் எப்டினா வந்து ந்து லன்ச் கூட குடுப்பாங்க லன்ச்சு உங்களுக்கு வேணுனா நீங்க ஆர்டரு பண்ணீங்கன்னா ரெடி பண்ணி நீங்க வேல செய்யற எடத்துக்கே வந்து தருவாங்க
ஓ சுப்பர் சுப்பர்ங்க
இப்ப வந்து நம்ம ஆர்டர் எதாவது குடுகத்தோனா அவுங்க வந்து சமச்சு குடுத்துட்டு போவாங்க காலைல ப்ரேக் பிரேக் பாஸ்ட் கூட அவுங்க தோச, இட்லி, பொங்கலு சாதோ அதெல்லா வந்து ரெடி பண்ணி கப்பு போட்டு பேக்கிங் போட்டு வெச்சிருப்பாங்க நமக்கு வேணுனா வாங்கிக்கலா ஆர்டர் போட்டனா நமக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க மதியான நேரத்துல வந்து லெமன் ரைஸ், டாமரின் ரைஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரைஸ் ஸ்டிக் வெச்சு யூஸ் பண்ணி குடுப்பாங்க உங்க ஃபுட் ட்ரக்லயு இது மாதிரி பண்றாங்ளா?
இங்க இருக்கிற ஃபுட் டிரக் எப்டினா அங்க சைடுல பிளாட்ஃபார்ம் மாரி அவுங்க ரெண்ட்டல்க்கு எடுத்துக்குவாங்க அந்த பிளட்ஃபார்ம்க்கு வந்து அங்க இருக்கிற கார்ப்ரேஷனுக்கு அமௌண்ட் பே பண்ணிடுவாங்க அம் அமௌன்ட் பே அங்க சைடுல அவுங்க ஒரு ஹோட்டல் செட்டப் மாரி ரெடி பண்ணி வேச்சுப்பாங்க மேல அந்த ஒரு ஷீட் மாரி அது எதோ அவுங்க எதோ சுத்துறாங்க அந்த கையில போட்டு சுத்துறாங்க அந்த ஷீட் மாரி ஓப்பன் ஆகுது.
சேரி சேரிங்க
அதுக்கு கீழ அப்டியே டேபிள்ஸ் அ டேபிள் செட்டப் அப்டியே ஒரு மினி ஹோட்டல் மாரி அவுங்க செட்டப் பண்ணிக்கிறாங்க செட்டப் பண்ட்டு வர ஆ பீப்ள்ஸ்காக செர்வ் பண்றாங்க.
ஓ அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஃபுட்டு ட்ரக் வந்து மழை வந்தாலு நெனஞ்சிரு நெனயாது தவ் நெனயாது ஆ இப்ப என் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறது வந்து அவுட்டோர்தா பெஞ்ச் எல்லா போட்டுருக்காங்க ஆனாலு நீட்டா கிளீனா இருக்கு. கீழலல்லா புல்வெலி கொஞ்சோ பாக்கவே நேச்சரா இருக்குது நேச்சரா இருக்கிற எடத்துல வந்து ரொம்ப ஹெல்தியானதா சாப்படறது வந்து கொஞ்சோ மனசுக்கு வந்து ஆறுதலா இருக்கூ ஒரு ஹாப்பினஸ்ஸா இருக்கூ வந்து நைட்ல சாப்பிறதுனால நல்லா தூக்கோ வருது டைஜிஷன் ஆவுது
ஓ அப்ப நீங்க சொல்றத பாத்தா கொழந்தைங்களுக்கூ குடுக்கலா அப்டிதான
ஆமா ஆமா எங்க பாப்பால்லா போனா வந்து சாப்டுவாங்க அவுங்க இதுக்கு அப்புறம் வந்து ஐஸ்கிரீம்லா வந்து ரொம்ப ஹெல்தியா செஞ்சி விக்கிறாங்க கொழந்தைங்க வந்து நறைய பேர் ஃபுட்ரக் வ ஃபுட்ரெக்க வந்து லைக் பண்றாங்க
ம்
நீங்க வேணா ஒரு ஒரு நாள் வந்து எங்க ஊருக்கு வந்து பாருங்க நா உங்கள வந்து ஃபுட்ட்ரக் இருக்கிற எடத்துக்கு கூட்டிட்டு போறன் நீ அதுல இருக்க வெரைட்டிஸ் வந்து சாப்ட்டு பாருங்க உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்சுக்கூ கொலிக்ஸ்க் எல்லா வந்து சொல்லுங்க இங்க இது மாதிரி ஃபுட்ட்ரக் இருக்கு அப்டின்னு அ அப்புறோ அதாங்க அவங்களையு கூட்டிட்டு வாங்க ஒரு நாள் தங்கி இருந்துட்டு சாப்டுட்டு போலா ஃபுல் டே நைட்ல வந்து ரோமிங் போலா ஃபுட்ரக் எல்லா நெறைய நெறையா இருக்கு அ ஒரு ஒரு ஏரியாக்கூ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டு கை பக்குவோன் சொல்வாங்கல்ல ஒவ்வொரு கை பக்குவத்துல இது ஃபுட்ரெக் இருக்கு நீங்க வந்தீங்கன்னா நா உங்கள கண்டிப்பா கூட்டிட்டு போற
ஓகே அதே மாரி நீங்களு இங்க ஒரு வாட்டி வாங்க ஃபுட்ட்ரக் நா உங்கள கூட்டிட்டு போற இங்க இருக்குற அந்த பாரம்பரிய உணவுகள சுவச்சி பாருங்க அண்ட் உங்களுக்கூ ரொம்ப புடிச்சி போயிருஞ்சின்னா உங்க கொலீக்ஸ் அண்ட் ஃபேமிலி ப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் எல்லாத்துக்குமே சொல்லுங்க அ
கண்டிப்பா வரோ அ ஒடம்ப நல்லா பாத்துக்கோங்க ஆ வீக் வீட்ல எல்லாத்தையு கேட்டேன்னு சொல்லுங்க தேங்க்யூ தேங்க்யூ செரி நா அப்பறொ கூப்பட்ற பாய்